ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
அ அ கேக்குதுங்க உங்ளுக்கு கேக்குதா
கேக்குது வணக்கம்
அ ஆமா வணக்கம்ங்க
இன்னக்கி வந்து நம்ம இயற்கைய பத்தி பேசலான்னு நா இருக்கே
ஆ சரிங்க ஓகேங்க நல்ல தலைப்புதாங்க
இயற்கை என்பதுன்னு பாத்தீங்னா மனித வாழ்க்கையில வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஆதாரமாகு நம்ம வந்து சொ சுவாசிக்கிற காத்து குடிக்ற தண்ணி அப்ரோ வந்து சா உ சாப்புற உணவு எல்லாமே வந்து இயற்கையாலதா நமக்கு கிடைக்குது இயற்கை இல்லாம மனித வாழ்க்க சாத்தியமே இல்ல
ஆஹ் இயற்கைல வந்து மரங்கள் செடிகள் ஆறுகள் மலைகள் கடல்கள் பறவைகள் இதெல்லா வந்து நம்ம உயிரினங்களோட ஒரு தொகுப்பா இருக்குங்க இது வந்து அனைத்துமே வந்து எப்டி இருக்குன்னா ஒன்றோடு ஒன்று வந்து தொடர்புடையதா இருக்குது இயற்கையோட சமநிலைய வந்து சமநிலை வந்து குழைந்ததாள் வந்து மனித வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு போயிடுச்சுங்க
கண்டிப்பாவே இப்ப மரங்கள் பாத்தீங்கன்னா இயற்கையில வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதோ நமக்கு மரங்கள் வந்து நமக்கு ஆக்சிஜன வழங்குது நிழல் தருது இப்ப வந்து ஒரு மரத்துக் கீழ ஒ படுத்தா அப்பாடினுருக்கு நல்லா நிழல் தரு அந்த மாரி அப்றோ வந்து மழ பெய்யறதுக்கு வந்து உதவியா இருக்கு பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு வந்து ஒரு இருப்பிடமா இருக்கு மரங்கள் இருக்கறனால தா வந்து ஆ பறவைகள் விலங்குகள் எல்லாமே ஒரு நல்லா ஆரோக்கியமா ஒரு இதுல நிலைமையில இருக்கு அதனால ஒரு ஒருவரு வந்து குறைந்தபட்சோ ஒரு மரமாவது நட்டு வைக்க வேணு இது நம்ம கடம இல்ல இது அவசியோ இப்போதைக்கி
ஆ ஆமாங்க கரெக்ட்டாக சொன்னிங்கங்க இப்ப வந்து நமக்கு நீர் அதாவது தண்ணீர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோட ஒரு மற்றொரு முக்கிய வளமா இருக்குது இப்ப நம்ம தண்ணீர் இல்லாம நம்ம வாழ வே முடியாது இல்லிங்களா எந்த ஒரு உயிரினமு வாழ முடியாது யாரு வாழ முடியாது இல்லிங்களா அப்பிடி இருக்குது அதனால வந்து இன்னிக்கி வந்து பல எடங்கள்ல வந்து ரொம்ப நீர் பற்றாக்குறைல்லா ரொம்ப அதிகமாயிட்டே வருதுங்க இதற்கு காரனோ என்னன்னு பாத்தீங்கன்னா நீர வந்து அதிகமா வீணாக்குறாங்க இந்த மாரில்லா பண்றாங்க இதனால வந்து ரொம்ப சுற்றுச்சூழல்லா மாசுபடுதுங்க இதனால நம்ம என்ன பண்ணனு பாத்தீங்கன்னா எப்பவுமே தண்ணீர வந்து ரொம்ப சிக் க்கணமாதாங்க பயன்படுத்தணு
ஆமாங்க கண்டிப்பா இப்போ இத நீர் வந்து ரொம்ப வீணாகக்குறோனு நீங்க சொன்னீங்க அதுனா அத வந்து நம்ம எப்டி செய்யணுன்னா வந்து இயற்கை வந்து நமக்கு நல்ல நெறைய பாடங்கள நமக்கே சொல்லித்தருது இப்ப வந்து சூரியன் வந்து தெனமு தவறாம உதிக்குது ஆறு வந்து தொடர்ந்து ஓடுது மரங்க வந்து அது தன்னலம மின்றி வந்து நமக்கு நெறய பலன்கள வழங்குது ஆனா நம்மதா வந்து நீர வந்து மாசுபடுத்துறோ எல்லா தவரு பண்றோ இதெல்லா வந்து பண்ணக்கூடாது நம்ம மெயினா இதுல இருந்து நம்ம வந்து என்ன கத்துக்குரோன்னா இயற்கை வந்து நமக்கு என்ன கத்துக் குடுக்குது அப்டின்னா கடின உழைப்பு ஒழுக் க்கம் அப்றோ வந்து தன்னலமற்ற சேவை இது மூணுமே நம கிட்ட கெடையாது ஆனா இயற்கை கிட்ட இது எல்லாமே இருக்கு அதனால இந்த நல்ல பண்புகலல்லா நம்ம கத்துக்கிட்டு கத்துக்கணு மெய்னா
ஆமாங்க ஆமாங்க இன்னிக்கி பாத்தீங்கன்னா உலகுல வந்து ரொம்ப வந்து என்னன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து அதிகரிச் சு வருதுங்க அதனால பாத்தீங்கன்னா இயற்கையோட வளங்கள்லா வந்து ரொம்ப அழிக்கப்பட்டு வருதுங்க ஆ காடுகள்ல்லா வெட்டப்பட்றாங்க காற்று அதோட நீரு எல்லாமே என்ன பண்ணுதுன்னா மாசு படுது மாசு அடஞ்சிட்டு இருக்குது இப்ப ரொம்ப ஒரு சரியில்லாத நெலமைக்கு போயிட்டு இருக்குது அப்ப இதோட விளை வு வந்து என்னவாகு அப்டின்னா புவி வந்து ரொம்ப வெப்பம் அடஞ்சுரு அந்தோட காலநிலை மாற்றோ இந்த மாரியான பிரச்சனைகள்ளா நறைய வந்து உருவா குங்க
கண்டிப்பாங்க இந்த மாரி நேரத்துல தா வந் து நம்ம இயற்கைய பாதுகாப்பது அப்டின்ற ஒரு விஷ்யத்த நம்ம மறந்துறோ அதுதா ரொம்ப முக்கியோ ஆனா இது வந்து அரசாங்கத்தோட கடம மட்டு இல்ல இது வந்து ஒவ்வொரு குடிமகனான நம்மளுடைய பொறுப்பு நம்ம வந்து நறைய விஷ்யோ மூதாதயர்கள ப பின்பற்றி வந்து இந்த இயற்கைய வந்து பாதுகாக்லா குறிப்பா பாத்தீங்ன்னா இப்போ பிளாஸ்டிக் பயன்பாட்ட வந்து நம்ம கொறைக்லா அத கண்டிப்பா கண்டிப்பா கொறைக்கணு மரக்கன்றுகள வந்து எல்லாரு கண்டிப்பா நடணு நீர வந்து சேமிக்கணு தேவயில்லாம நீர வந்து வீணடிக்கக் கூடாது அப்றோ வந்து சுற் றுச்சூழல வந்து நம்ம தூய்மையா வச்சிக்ணு இப்போபு ஒரு சாக்லேட் சாப்டீங்கனா அது ரேப்பர வந்து கரெக்டா வந்து குப் பை தொட்டில தா போட்ணுமே தவிர இஷ்டத்துக்கு கீழல்லா போடக்கூடாது இந்த மாரி சிறிய சிறிய அ நக் நகர்வுகள் மூலமாவே நம்ம வந்து சுற்றுச்சூழல தூய்மையாவு வச்சுக்லா இயற்கைய ஓரளவு நம்மளால முடிஞ்ச அளவு பாதுகாப்பதற்கான ஒரு வழிய நம்ம தேடலா
ஆமா இப்ப வந்து என்னன்னா முன்னாடி மார்ல்லா இல்லங்க இப்ப என்னன்னா ரொம்ப பண்றாங்க எல்லாருமே வந்து கண்ட கண்ட இடத்துல குப் பை போடுறது எச்சில் துப்றது நறையா விஷயங்கள் எல்லா பண்றாங்க முன்னாடி வந்து அ எல்லா ப பிளாஸ்டிக்ஸ் வந்து எதுமே அவ்ளோவா யூஸ் பண்ணாம இருந்தனால நமக்கு வந்து ஓசோன் வந்து எந்த ஒரு பாதிப் மே அடையாம இருந்து நல்ல ஒரு சூழல்ருந்தது இப்போ பாத்தீங்ன்னா பிளாஸ்டிக்ஸ் தா ரொம்ப அதிகமா யூஸ் பண் றாங்க அதனால என்ன ஆகுது அப்டின்னா ஓசோன்ல ஓ ட்ட விழுந்துடுது அப்டின் சொல்ட்டு நறையா நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்ல்லா வருது ஆ அதனால இப்ப ரொம்ப இயற்கைலா வந்து ரொம்ப வந்து மோசமாயிட்டே போகுதுங்க
கண்டிப்பா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா அ கார்பன் டை ஆக்சைட் அப்டின் சொல்ற க கறி ஒ ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கு ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு இருவத்தோரு பெர்சன்ட்ல இருந்து இருவது பெர்சன்ட் ஆயிடுச்சு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வந்து ந ஏறிடுச்சு இப்ப அதோட ப ப சதவீதம் பாத்திங்கன்னா இதெல்லா வந்து நம்ம இந்த மாரி நெ கிழிகள வந்து அதிகமா பயன்படுத்துறதுனாலயு ந அப்றோ வந்து சமூக இது சுற்றுச்சூழல வந்து ரொம்ப சி சீர்குலைக்கிற மாரியான தொழில்கள நம்ளு பண்றோ இப்போ வந்து குளிர்சாதன பெட்டி வீட்ல வச்சிருக்கோ அதன் மூலமா வந்து க்ளோரோஃப்ளூரோ கார்பன் அ கதிர்வீச்சுலா வெளியே வருது அப்றோ வந்து நம்ம வந்து ரொம்ப இயற்கையில வந்து ஒரு அக் த அக்கறயே இல்லாம வச்சிருக்கோ இயற்கைய அதனாலதா வந்து நீங்க சொல்ற மாரி ஓசோன்லேயர்ல ஓட்ட விழறது அப்றோ வந்து அ இந்த சுற் ற்றுச்சூழலோட டெம்பரேச்சர் அதாவது அ டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு டிகிரி கூடிருக்கு இதெல்லா வந் து இது ரொம்பத் அ ம் சு இயற்கை வந்து த நமக்கு வ இயற்கைய நம்ம சீர்குலைக்றோங்றத வந்து எடுத்துக் காட்ற விதமா இதெல்லா நடந்துக்கிட்ருக்கு நம்ம இதெல்லா கொஞ்ச தவிர்த்துக்கணு
ஆமா இப்ப வந்து பாத்தீங்ன்னா அந்த காலத்துலல்லா பிள்ளையார் கோவில் இருக்கு பாத்திருக்கீங்ளா அங்க வந்து ஒவ்வொரு அரச மரம் வந்து எப்பவுமே வப்பாங்களா ஏனா வந்து நெறையா பேர் வந்து அந்த அரசமத்த சுத்தனா நெறைய ஆக்சிஜன் கெடைக்கு நல்ல உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்டின்றத்னால அந்த மாரி இருக்குமா இப்பல்லா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது எங்காவதுதா ஒரு எடத்துல இருக்க மாரி இருக்குது ரொம்ப வந்து அபூர்வமா இருக்கு இப்பல்லா அது அந்த மாரி பாக்கறதெல்லா அத வந்து என்ன பண்றாங்கன்னா தேடி போய் சுத்துவாங்க அது வந்து நமக்கு வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அதோட காற்று இதெல்லா வந்து நம்ம வந்து உடம்புக்கு வந்து நல்லது இப்ப வந்து இயற்கை வந்து ரொம்ப அழிச்சிட்டே வரனால வந்து அந்த மாரி வந்து நெறைய இடங்கள்ல வந்து மரங்கள்லா இல்லாம போச்சு அதோட நம்ம தூய்மையான காற்றேல்லா வந்து நமக்கு கெடைக்காம போயிருச்சு
ஆமா கண்டிப்பாவே இயற்கைய நம்ம தொடர்ந்து அழிச்சுக்கிட்டுதா வரோ இப்போ வந்து முன்னாடியெல்லா பாத்தீங்கன்னா அரச மரத்தடிகிட்டே நிக்கிற‌ அப்டின் சொல்லுவாங்க அதாவது ஒரு எடத்துல நிக்கறே வழி சொல்லணு அப்டின்னா இப்ப அரச மரத்த அடி இருக்கு அரச மரோ இல்ல அந்த மாரி வந்து வளங்கல நம்ம வந்து அதோட ப பயன்பாட வந்து ரொ நம்ம ரொம்ப அதிகமா வந்து ஆ ம் இது பண்றோ பயன்படுத்துறோமே தவர அதுக்கேத்த அத வந்து திருப்பி அது வந்து திருப்பி ரீஜெனரேட் ஆறதுக்கு நம்ம வந்து வழிவகையே செய்யறதுல ரொம்ப வந்து நம்ம சைட்லேந்தே எல்லாத்தையு நம்ம எடுத்துக்கறோமேத் தவிர நம்ம இயற்கைக்கு என்ன திருப்பி செய்யணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந் தே போயிட்டோ அதனாலதா தா ம் ம் அதனாலதா இயற்கை வந்து இந்த மாரி பண்ணுது சொல்லுங்க சொல்லுங்க ம்
அ எல்லாரு வீட்லயுமே முன்னாடி வந்து ஒரு வீட்டுக் க்கு ஒரு காரோ ஒரு பைக்கோ இந்த மாரி தா இருந்தது இப்போ பாதீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஒரு ஃபேமிலிக்கே அ ரெண்டு கார் வெச்சிருக்காங்க ரெண்டு பைக் வெச்சிருக்காங்க அப்புற ஒரு ஸ்கூட்டி வெச்சிருக்காங்க இந்த மாரிலா இருக்கனால ரொம்ப அதிகமா வந்து வாகனங்கள் வந்து உருவாயி கிருச்சி அதனால நமக்கு என்ன படுதுன்னா வந்து ரொம்ப வந்து சுற்றுச்சூழல் வந்து மாசு அடையுது இதனால நா என்ன ஆகுது அப்டின்னா நமக்கு மழையே பெய்ய மாட்டது என்னைக்காதா மழ பெயறது வந்து ரொம்ப அபூர்வமா இருக்கு இதுவு வந்து ஒரு வகையான ஒரு சுற்றுச்சூழல் வந்து மாசடைகிறது க்கான இயற்கை வந்து பாதிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது இல்லையா
கண்டிப்பாவே நீங்க சொல்றது கரெக்ட் தா முன்னடில்லா வந்து ஒரு மரத்த குன்றுகள வந்து கன்றுகள வந்து நம்ம நடுவோ ஹெ இப்போ வந்து வாகனங்கள மட்டுமே வாங்கிட்டு ருக்குமே தவர மரக்கன்றுகள வீட்டுக்கு வீடு நட்டறதே கெடையாது ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லா பண்றதுனால தா சு அ இயற்க் கை வந்து ரொம்ப சீற்றங்க சீற்றத்த நமக்கு குடுக்குது அ ஆனா இயற்கை வந்து நமக் க அளவற்ற செல்வங்களை வழங்கி இருக்கு இப்ப கூட வழங்கிட்டு இருக்கு ஆனா நம்ம வந்து அத பாதுகாக்காம மதிக் காம இயற்கையை வச்சிருக்கிறதுனால தா அது நம்மள பாதுகாக்க மாட்டேங்குது நம்ம இயற்கையை பாதுகாத்தாலே இயற்கை வந்து நம்மள பாதுகாக்கு
ஆமா ஆமா ஆமா எ முன்னாடிலா ஒரு இடோ இதுதா ஒரு இடோ அப்டின்னு ஒரு இடங்கு மாரி இருக்கு அந்த இடத்துல தா எல்லாருமே குப்பை வந்து கொண்டு போய் கொ டுவாங்க அந்த மாரி இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஆ அங்கங்க அங்கங்க கிடங்க மனிதர்களே அவுங்க அவுங்க மக்கள்களே உருவாக்கிக்கிறாங்க உருகுவாக்கிட்டு குப்பைகள எல்லா கொட்டி ரொம்ப மோசாமாகிடுச்சு இயற்கை வந்து இதுனால வந்து ரொம்ப பாதிப்படஞ்சுருச்சு
ஆமா ஆமா இப்ப வந்து ஒரு க காலி எடோ கிடைச்சா போடு இஷ்டத்துக்கு எல்லாத்தையு கொட் டிறது அது ஒரு முறையான வந்து ஒரு குப்பை தொட்டிகள்ல போட்றது இல்ல ஒரு குப்பை கிடங்குகள்ல போட்றதுல்ல நம்மளோட சென்னையிலயே பாத்தீங்கன்னா பெருங்குடி ஆ கொடுங்கையூர் எல்லாமே வந்து குப்பை கிடங்கு வந்து ஃபுல்லாயிடுச்சு ரொம்ப நம்ம வந்து ஆ ஆல்டர்னேட்டிவ் இத குப்பை கெடங்கல்லா தேடி போகணு அதே சமயோ நம்ம வந்து இஷ்டத்துக்கு குப் குப்பைகள அங்கங்க கொட்டக்க கூடாது அதெல்லாமு இருக்கு அப்றோ முறையா வந்து குப் குப்பைகள வந்து இது பண்ணணு ஆ பராமரிக்கணு அது வந்து இத இஷ்டத்துக்கு எரிக்றது அதனால வந்து காற்று மாசுபடுது ஸோ குப்பைகள வந்து இன்னைக்கு குப் குப்பை மேலாண்மை அப்டிங்கிறதுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு நகரங்கள் வளர வளர மக்களுடைய ஆ மக்கள் தொகை வளர வளர இந்த கு குப்பை மேலாண்மை ரொம்ப பிரச்சனையாவே இருக்குது பெரிய பெரிய நகரங்கள்ல இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்க என சொல்றீங்க
ஆமா ஆமா இது வந்து எனன்னா இயற்கைக்கு வந்து இயற்கை என்ன பண்ணுது அப்டின்னா நமக்கு ரொம்ப அளவற்ற ஒரு செல்வங்களதா குடுக்குது அதனால வந்து நம்ம வந்து அத வந்து ரொம்ப மதிச்சு நடந்துக்கணு அத மதிச்சு பாதுகாக் கணு இத நம்ம இயற்கையை எவ்ளோக்கு எவ்ளோக்கு பாதுகாக்றோமோ அவ்ளோக்கு அவ்ளோக்கு வந்து இயற்கை வந்து நம்மள பாதுகாத்து நமக்கு வந்து ஒரு செல்வத்த குடுக்குங்க இதனால என்ன பண்றேன்னா இறுதியா வந்து இயற்கை வந்து நமக்கு ஒரு சொத்து அப்டிங்கறத வந்து நம்ம வருங்கால சந்ததியத்துக்கு நம்ம சொல்லி நம்ம இது பண்ணிக்கங்க இத்துடன் இந்த உரையை முடிச்சுக்லாமாங்க
ஆ கண்டிப்பா முடிச்சுக்லா ரொம்ப சந்தோஷோ நன்றி
ஓகேங்க நன்றிங்க
ம் நன்றி ம்